விட்டுட்டு இருந்து எண்ண எடுப்பேனு என்னது
ம் நா இப்போ கேட்கற கொஸ்டின் என்னன்னா நீ கவர்மெண்ட் ஸ்கேண்டில எடுக்கிறே
சரி
ஓப்பன் க்ளோஸ் சரியா லோ எங்க பண்ணுவ
ஏய் ஐன் லோ க்ளோஸு
தயிரோ க்ளோஸு
அந்த நாளோட ஹை லோ க்ளோஸு இந்த மூணும் தான
ஓகே
செரி
ஒன்னோட ஹைலி வந்து நா சொல்ற லாஸ்டா ப்ரீவியஸ் எழுவத்தி ஆறாயிர்த்தி ருபாய் எழுபத்தி ஏழு ப்ளஸ்
ஆம்
எழுவத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எட்டு க்ளோஸு க்ளோஸ் எழுவத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி அஞ்சி டிவெடட் பை த்ரி
ஆ பகுத்தல் மூணு போடணு
அதா வகுத்தல் மூணுதா அது எழுவத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வருது
செரி
ஓகே இது இது என்ன சொன்ன பீவோட்டா
ஆமா ஒரு ஸ்டைக் ப்ரைஸோட சென்டரு பாயிண்டு வேல்யூ இது
ஓகே அதுக்கப்றோ என்ன சொன்ன
அதுக்கடுத்து பாட்டம் லைன் கண்டுபுடிக்கணு அப் அப்றோ டாப் சி பிசி டீ சிய டீ சி கண்டுபுடிக்கனு பீ சி வந்து பாட்டம் சென்ருடா டீ சி வந்து டாப் சென்டறு பாட்டம் சென்றுங்கரது கீழ ஒனக்கு புரியிற மாறி சொன்னா சப்போர்ட் லைனு செரியா டாப்ஸ் சென்டரல்ங்கறது வந்து ரெசிஸ்டன் லைன் புரிதா ஆஹ் உம்
இப்போ அத கண்டுபுடிச்சி
உம்
உம் உம் உம் உம் உம்
ஏ அப்பதா இப்ப என்ன சொல்றன் தெரியுமா அந்த டிவோட் ரேஞ்ச அவ சப் ஸ்ட்ரெக் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட்டோ எதோ பண்ணா எவ்வளோ தூரோ போவாங்கிறது நமக்கு தெரியாது புரியுதா அப்ப இந்த பாட்டம் செண்டல் கண்டுபுடிஷ்டாட்டா இந்த அளவுக்கு தா இவன் போவா அப்படின்னு நம்ம ரெ சப்போட்டு கண்டுபுடி முடியு அதுக்குதா இத கண்டுபிடிக்கிறது இவ்ளோ தூரத்துக்கு இவ போவான்னு நீ கூட என்ட கேட்பில இது எவ்வளவு தூரத்துக்குமா அவ போவான்னு அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி கணக்கு எட்டும் போது நமக்கு தெரியு இவ்வளோ தூரோ இவன் போகணு சப்போஸ் அவ போக முடியாத பட்சத்துல அவ என்ன பண்றாங்கறதெல்லா கண்டுபிடிக்கிறதுக்காக தா இது
உம் ஓகே ஒரே ஒரு ஒன்ஸ் ரெண்டு டன்னு இப்ப என்னனென்னா நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமாம் ஓகே அது வேணா பண்லா பையன் அளவு எழுவத்தி ஆறு
கொஞ்சோ சத்தமா பேசுறியா எனக்கு கேட்க மாட்டேங்குது கொஞ்சோ
எழுவத்தி ஆறு தொளாயிரத்தி அம்பத்தி ரெண்டு
செரி
உம் அடுத்து நோ இவ்ளோ வந்து எவ்ளோனா
லோவ் எவ்ளோ அளவு அதுலியே இருக்கும் பாரு
அறுவத்தி ஆறு எழநூத்தி அறுவது
செரி
அதுக்கப்புறோ டிவைடட் டூவா
ஆமா ஏ டிவைடட் பை த்ரீ தான ஃபஸ்ட்டு ஆமா மா கரெக்டு கரெக்டு பிசி கண்டுபிடிக்கிற்து கரெக்ட் டிவைடட் பை டூ கரெக்ட் ஆ லோவு ஹையு தான டிவைடட் பை டூ கரெக்டு தா கரெக்டு தா
உம்
உம் இது வந்து ரொம்ப அக்யூரேடன்னு சொல்ல நா போட்டிருக்கே இது கரெக்டான நம்ம திங்க கெழம செக் பண்ணி பாத்தாதா தெரியு
நீ சொல்றது ப்ரிவியஸ் மார்க்கெட்ல ஒர்க்காகு தான் தெரியுனுமே
சரி நீ பாரு அதெல்லா போட்டு பாறே ஏன்னா நம்ம ஒவ்வொன்னு அனுபவப்பட்டாதானடா தெரியு நம்ம யார்கிட்ட இதுக்கு போய் தனியா ஒரு ஆற ரெண்டாயிர ரூபாய் கட்டியா நீ கிளாஸ் போவே நம்மளே கத்துக்கறதா இது போ் இது வந்து லாஸ் ஆனாலு ஒண்ணு பிரச்சன இல்லையே உனக்கு புரியுதா நம்ம கத்துக்கிட்டு அது ஒர்க்வுட் ஆகலைன்னா நம்ம விட்டுரலா கத்துக்காமையே நம்ம எதுவுமே முயற்சி பண்ணாமே கெணத்து தவளைகளாவே இருந்தா என்னடா பண்ண முடியு மேல ஏறுது லைட் எரியுது போகுது வருதுன்டே இருந்தா என்ன செய்ய முடியு பிரிவியஸ் ஹைப்பாரு பிரிவியஸ் லோப்பாரு அப்ப மித்தெல்லா இவனுங்கல்லா எப்படிதா ஆராயறாங்கிறதையாவது நம்ம யோசிக்கணுல இப்ப மூணு ட்ரேடரா ஆகறோ அப்டீனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணு இப்ப சைக்கிள் ஓட்டிட்டேருக்க பெடல் பிஞ்சிருச்சின்னா செரி பெடல் வேனா ஒத்
இது அந்த கான்சப்ட்ல வராது நீ சொல்றது காட்டம்மா தா சென்ரர் வந்து
உம்
உம் நீ வந்து ஒரே கேண்டுல்ல் எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்
புரியில
எனக்கு தெரிஞ்சு நீ ஒரே கேண்டுல்ல எடுக்க முடியாது
ஏய் இதுக் எதுக்குன் மொதல்ல ஒனக் புரியுதா என்னன்னே எனக் புரிய்ல
உம்
என்ன ஏ நீ இத வெச்சு ட்ரேட் எடுக்கப் போறதில்ல புரியிதா
ஓகே நீ இப்ப ட்ரேட் எடுக்க போறது கெடயாது
உம்
அப்ற என்ன பர்பஸுக்கு
ஏய் எந்த ரேஞ்ல ட்ரேட் ஆகுது மார்கெட் எப்பிடி போகூ ட்ரண்ட எப்பிடி ஃபயிண்டவுட் பண்ணுங்றது இத வெச்சு தெரிஞ்சிக்லா பின்ன ரேஞ்சுலந்து இம மிடில் பெட்வின்ல இவ்ளொ தூரோ போறானா இவ்ளொ தூரொ பண்றானா ட்ரேடு எடுக்கலா இல்லெய்ன் சொல்லல நம்ம ட்ரேடு எடுத்துட்ருக்ர நா நேரொ உக்காந்து நம்ம வவுத்துட்ருக்க முடியாது புரியுதா அந்த அவ்ளோ ஃபாஸ்ட்ல அப்ப நா என்ன சொல்றேனா சைட்வேஸ் இந்த மாரி இருக்குறப்போ இதுக்கப்பறொ அவ போனா இந்த ரேஞ்சுக்கு போகணு இந்த ரேஞ்சுக் போகணுங்றது நமெக்கெப்பிடி தெரியு இந்த கால்க்குலேஷன் போட்டா மட்டுந்தா தெரியு
அது நானே சொல்லீர்வனே
ஏ நீ ப்ரீவியஸை ப்ரீவியஸ்லோவ பாக்கற ஒரு சில சமயொ அது ஒர்கொவுட் ஆகாது
அப்படி கிடையாது ப்ரிவியஸ் ஃகை ப்ரீவியஸ் ஃப்ளோ என்னைக்குமே ஒர்கெளவ்ட் ஆகு
ஆகு நா இல்லென் சொல்லல இது வந்து அஃ க்யூரட்டா இருக்கு புரியுதா நீ இத வெச்சு எடுக்லா நீ எடு கரெட்டா போடு கரெட்டா வரு இதுல மூ இருக்கு நேரோ சி பி ஆர் ஒயிட் சி பி ஆர் கரண்ட் சி பி ஆர் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள அது வருதான்னு பாக்கணு நேரோ சி பி ஆர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ ரொம்ப குளோஸ் நேரோ சி பி ஆரா இருந்துச்சுன்னா சைட் வைஸ்ல இருக்கூடிய சி பி ஆர் இருந்தா பிரேக் அவுட் குடுத்துரு ஆஹ் உம்
ஒரு டவுட்டு
கேளு சொல்றே
உம்
ஆஹ்
நீ என்ன பண்ற அப்டின்னா ஒரு நோட் எடுத்து எழுது சரியா நா சொல்றது மட்டு
ஏய் தூங்குற நேரத்துல மணி எத்தனைன்னு தெரியுமா பன்னண்டு மணிக்கிட்ட ஆகுது இ நேரத்துல இத்தன டாச்சல் பண்ற என்ன நா பகல்லல நீ வேலையா இருந்த நா இல்லைன்னு சொல்லல எழுதுறே இந்த ஒரு ஒரு அஞ்சு நிமிசோ ஒரு வேலை ஒண்ணு இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு ஆக்சுவலி உனக்காக எழுதுற சரியா நானும் மனுஷுதான காலையில இருந்து இது பின்னாடியேதா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ஹ டய்டா எனக்கா அப்படிங்கற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறே ஏய் யோச நானு என்ன த்தயோ கண்டுபிடிச்சட்டேதா ஆஹ் இருக்கே நா எழுதுறே நீ சொல்றத அடா சாயங்கால ஒரு கிளாசுக்கு போய் சேர்ந்தே சேர்ந்துட்டு ஏந்தா கேகற இச்சிமூக்கு
என்ன எங்க சொன்னாங்க
அவன் தெளிவாதா சொன்னா எனக்கு எல்லா மறந்து போச்சு உள்ளதுன்னு நொல்லது கண்ணான்னு அவே அஞ்சு லைனு போகுதாங்க புளுவு சீயுங்க்கற கணுசுலைனுக்கிறா பேஸுலைனுங்கறா இச்சிமோக்குங்காற ஜப்பனீஸ்ங்கிறா என்ன டென்ஷன் கென்ஷன்க்கிற டென்ஷனா பையங்கற கென்சன செல்லுங்கிறா ஒன்பது கேடுல்ங்கிற இருபத்த பத்தாருங்கறா ஐம்பத்தாருங்கறா அங்கருந்து என்னங்க அந்த அப் ஏய் என்ன ஆனா அது உண்ம தா அப்படிதா ஒர்க் ஆகுது அ டேண்டிகேட்டர் போட்டுக்கலா இண்டிகேட்டர் தா இச்சி மோக்குனு அடிச்சிங்னாலே வரு அத அடிச்சுட்டு ஒன்பதுலருந் த்து வைக்கணு இருபத்தாறு ஐம்பத்தாறு முப்பத்தி ரெண்டு என்னமோ செரியா ஏன் இருமுற ஒடம்பு சரில்லியா என்ன
இல்லல்ல
ம் தண்ணிய குடி மொதல்ல சுடுதண்ணிய குடி நைட்
ஆ
அய்யோ கடவுளே
ஆ
அவ அவ்ளோ கோவப்படுரான்டா க்லாஸ்ஸ வுட்டு யாரா எக்சிட் ஆனா எதுக்கு எல்லா எக்சிட் ஆனீங்னா அவ்வளதா ஒரேடியா உங்கள பிளாக் பண்ணி வுட்ருவேங்க எங்க தங்கொ தங்கொந்தா வாத்தி வாத்திதா வாத்தி மாரிலா வராதுடி அவ்ளோ பொலைட்டாலா
ம்
எங்க வாத்தி வந்து ஒரு புழு குட்டிவாத்தியார்
ம் ஏய் எப் எப்படியு ஜெயிச்சர்லா அதல்லா ஒரு மேட் மற்றே கிடையாது புல்கால் ஸ்பரெ் அயனிங் ஸ்ப்ரெட் அயன் பெயிண் ஒரு ஸ்பரெடு தேவையில்ல நார்மலா பாத்து த்து எடுத்தாலே போது சரியா
ம் ம்
ம் ம் உ முளைக்குகெல்லா நீ பத்து யூடியூப் சேனல் வந்து உ ஓபன் பண்ணிக்கலா தெரியுமா என்ன உ ஊ என்ன கதையா சொல்றே ம் தாலாட்டா பாடுர
ஆமா ஆ உனக்கு பாட்டு வேற வருது நல்லா ஏய் அதெல்லா ஈஸிதான்ல்ல மார்க்கெட் வந்து ஈஸி மூக்க சுத்தி வளைச்சு சுத்துறதெல்லா நீ ஈஸியா சம்பாதிச்சு ஈஸியா எடுக்க முடியு அதுக்கான வழிகள் நறைய வழிகள் இருக்கு சரியா நம்மள செதுக்கிட்டே இருக்கணு நம்மல பண்ணிட்டே இருக்கணு அப்பதா வந்து சந்தோஷமா இருக்க முடியு சரி ஓக்கே இரு ஒரு கால் ஒன்னு வருது பேசிட்டு வரே ஆ